ஹலோ கேக்குதா நா பேசறது
ஆ கேக்குது தோழி
ஆ சொல்லுங்க
மன்னிக்கவும் தோழி சில காரணத்தினால அது கட் ஆயிடுச்சு தோழி சொல்லுங்க தோழு
ம்
நம்ம தோச பாத் தி பேசிட்டு இருந்தோ தோழி எல்லோர்க்கும் பேறத்துல எல்லாருக்கும் வந்து தோச தா ரொம்ப புடிக்குது அதும் முறுக்கலான தோச அதோட கெட்டியான சட்டினி அது சாம்பாரு வச்சு சாப்ட்டா ரொம்ப பிரியமா சாப்பிட்றாங்க தோழி இட்லினாலே சில பேருக்கு புடிக்க மாட்டிங்குது உங்கள்க்கும் அப்படிதானா தோழி
க்கு எப்டின்னா காலையில நா இட்லி சாப்பட்றது வந்து புடிக்கும் ஏன்னா அது வந்து வேக வை வைத்து த்த உணவு அப்படிங்கறதுனால அது சாப்ட்ருவே இரவு நேரத்துல வந்து எனக் கு தோச தா புடிக்கும் இட்லியா தோசயான்னு கேட்டா தோச தா ஏன்னா நம்ம வந்து சாப்ட்டுட்டு தூங்கதானே போறோ அதனால வந்து ஒண்ணு அது ஒண்ணும் பண்ணாது அப்டிங்கற மாரி த்திரி நா அந்த மாதிரி தா சாப்பிடுவே ஆனா ஆ இங்க ஆமா ம் ம் உங்க வீட்ல எப்டி
எங்க வீட்ல தோச இட்லி ரெண்டும் சாப்பிடுவே தோழி என்னாலும் ய எல்லாரும் வந்து தோச தா விரும்பி சாப்படுறாங்க இட்லினால அது புடிக்க மாட்டேங்கது சில டைம்ல இட்லி வந்து கொஞ்சம் மெதுமெதியான வந்துருது சில டைம் உள்ள வந்து அது கெட்லி கட்டி ஆயிடுது ஒ ஒரு தடவ அத கட்டியான இட்லி சாப்பிட்டாங்கன்னா ரெண்டாவது தடவ அது அப்டிதா இருக்குன்னு சொல்லி ஒரு யோசிக்கிறாங்க அதனாலயே தோசைகிட்டயே போய்ட்டுறது
ஆமா அதுவு வந்து யோசனைதா இன்னொன்னு என்னன்னா அது நம்ம தொட்டு சாப்பிடுற ஒரு விஷயம் ஒன்னுன்னு இருக்கு அது வந்து சில பேருக் கி இதுதா சாப்ட்டா எனக்கு வந்து இது கூட இதுதா சாப்ட்டா பிடிக்கு அப்படிங்கற மாது இப்ப எனக்கெல்லா பாத்தீங்க அப்டின்னா தோசைக்கு வந்து சாம்பார் இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கு ஆ இட்லிக்கு வந்து மிளகா பொடி இருந்தாலு சாப்டுருவே இல்லனா சட்னி அந்த மாதிரி இருந்தா சாப்ட்டுருவே ஆனா தோசைக்கு வந்து சாம்பார் தொட்டு சாப்ட்டா அது சுவையா இருக்கு அப்டின்னு நா நினைக்கிறே நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி ம்
அதுல நிச்சயமாக சொல்லி சாம்பாரோட தொட்டு சாப்பிடலா தோழி அந்த தோசைக்கு நிறைவா இருக் க்கு தோழி நம்ம இட்லிக்கு வந்து நம்ம இட்லி பொடியோடு சாப்பிட்ருவோ சட்னியோடு சாப்ட் டுரு ஆனா வந்து தோசைக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக சாப்மாரி இருந்தா அது ஒரு சுவையே தனித்தோழி
ம் ஆமாங்க இப்ப வந்து அ இட்லி தோசையை தாண்டி வேற எந்தெந்த உணவுகள்எல்லாம் உங்களுக்கு பிடிக்கு அதெல்லா வீட்ல எப்டி செய்வீங்க
அ நா எல்லாம் உணவு செய்யவே தோழி எனக்கு என்ன சொல்றது ஸ்வீட் மட்டு தா கொஞ்ச செய்ய தெரியாது தோழி மித்தபடி எல்லாமே நா செய்வே தோழி
ம் ம் ம் ம் என்னமாதுர் ஆ எனக்கு வந்து அ எனக்கு காரம் தா ரொம்ப பிடிக்கு அதனால வந்து காரம் சார்ந்த உணவுகள் எதுவா இருந்தாலு வந்து நா சொல்லுவே எங்க அம்மா கிட்ட நானே அ பண்றோமா அப்டின்னு சொல்லுவே ஏன்னா இந்தந்த உணவு அப்டின்னு சொல்லிட்டு நா பாத்து வச்சிருவே ஏன்னா நா வந்து எங்க அம்மா வந்து எங்கயாச்சு அவங்க ஊருக்கு போயிட்டாங்களோ இல்ல எங்கேயாச் சு வெளில போயிட்டாங்களோ அந்த மாதிரி நேரத்துல அந்த யூடியூப் அந்த செயலி பாத்துதா நானே வந்து நெறைய கத்துக் கிட்ட அது எப்டி பண்றது அந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லா நா அத வந்துதா பாத்து நெறைய கத்துக்கிட்டே அப்டின்னு சொ சொல்லலா ஆனா ஒரு சில இந்த ரசம் சாம்பார் வைக்கிறது அதெல்லாமே அம்மா கத்து கொடுத்தது மத்த விஷயங்கள் அதாவது அ நம்ம வந்து ஆ இட்லிக்கு இப்ப தோசைக்கு தொட்டுக்க தி எதாச்சு பண்ணனும்னா ஆ என்ன பண்றது அப்டின்னு சொல்லிட்டு சட்டுன்னு பண்ற மாரி எண்ணல்லா இருக் இருக்கு அந்த மாரில்லா வந்து பாபே ம்
நம்ம யூடியூப் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு தொலி இப்போ சமைக்கிறது க்காகவு நம்ம ரொம்ப யூஸ் பண் இப்ப இருக்க லேடிஸ் வந்து ரொம்ப யூ டியூப் வந்து சமையலுக்கு யூஸ் பண்றாங்க தொல்லி எல்லாரு வந்து புதுசா இத செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க வெளியில ஸ்நாக்ஸ் வாங்கறது வீட்ல டிஃப்ரெண்ட் டிஃரெண்டா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்புட்றது இப்போ எல்லாருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷ்யமா இருக்கு தோல்லி மொதலே சின்ன பசங்க ஒரு இப்ப பதினேழு பதி பதினாறு இருக்கற வயது இருக்கற பொண்ணுங்கல்லா வீட்ல வந்து அந்த ஸ்நாக்ஸ் யூடியூப்ப பாத்து ஸ்நாக்ஸ் பண்றது வந்து ரொம்ப விரும்புறாங்க தொல்லி
ஆமாங்க இப்ப வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா சின்ன சின்ன பசங்களே வந்து அந்த யூ டியூப் செயலில வந்து அவ்ங்க வந்து அவ்ங்க வீட்ல யாராச்சு சொல்லி கொடுத்தாங்ன்னா அத வந்து அவ்ங்க தனியா பண்ற மாரி பண்ணி வீடியோஸ் ல்லா எடுத்து போட்றாங்க அத வந்து நம்ம பாத் பேரு பண்றோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒருத்தவ்ங்ளு கு சமையேக்க தெரியில அப்டிங்கறதுக்காக இந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காமல்லா இப்ப நிறைய பேருக்கு இப்ப வர பசங்க எல்லாருக் க்குமே சமைக்க தெரியாதுதா அவங்கல்லா எந்த தைரியத்துல போறாங்க அப்டின்னா ஒன்னு அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சு க்லா எல்லா அந்த யூடியூப் பாத்து தெரிஞ்சுக்கலா ஆமா அந்த மாதிரி வந்து இது ரெண்டு நம்ளுக்கு கை கொடுக்கு அப்டிங்கிற மாதிரி தா போறாங்க இப்ப நாலா வந்து அ சாதோ தான ஈசி சிதானே அப்டின்லா வந்து ரொம்ப முதல்ல நினைச்சே அப்புறோ தா தெரியுது அது பதோ வந்து பாக் க்கணு அது கொஞ்சோ மாறிச்சுனா கூட அது வந்து குழைஞ்சிரு அப்டிங்கற மாதிரி விஷயங்கள்லா அது உள்ள எறங்கி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தா வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது அதே மாரி ரசம் வந்து ஒருத்தவங்களோட கை பக்குவம் வந்து அந்த ரசத்திலயே தெரிஞ்சிரு அப்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந் ந்து ஆ ஏன்னா முக்காவா வாசி வந்து நம்ம தண்ணி வச்சு செய்யறோ அதுல எல்லாமே மீதி நாள் தா அந்த கால்வாசி தா நம்ம மத்த பொருட்கள் எல்லாமே செய்யறோ அது வந்து மொத மொதல்ல நா வந்து எங்க அப்பா சொன்னாங்க ஆ எங்க அப்பா வந்து எங்க அப்பாக்கு தெரியு சமையல் அதுலந்து எங்க அம்மா ச கத்துக்கிட்டாங்க எங்க அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாரி வந்து ஒரு அது வந்து கொஞ்சோ நம்ளுக்கு எல்லாமே வந்து அம்மாக்கிட்டே இருந்து கத்துக்குறோ அப்டின்னும் போது இன்னமு அது நல்லா நம்ளுக்கு ஆ மண்டையில இருக் கு கண்டிப்பா அத வந்து நம்ம மறக்கவே மாட்டோ அந்த அளவுக்கு வந்து நா சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு உங்க அம்மா மொத மொதல்ல சொல்லி கொடுத்த உணவுனா எந்த உணவு தோழி
எனக்கு வந்து எங்க அம்மா முதல் முதல்ல சொல்லிக் கொடுத்த ஒணவுன்னா அது பிரியாணி தா தோழி
ம் ம்
நான் ரொம்ப ஆசப்பட்டு ஒரு உணவு முதல்ல செஞ்சேன்னா அது வந்து பிரியாணி தா தோழி அது எரால் பிரியாணி அ அம்மா எங்கள செஞ்சுட்டு இருந்தாங்க நான் கத்துக்கணுனு சொல்லி ரொம்ப ஆசப்பட்டே அதுனாலே ஒரு நாளு எங்க அம்மா சொல்லி கொடுத்து நானே செஞ்சே எங்க வீட் டுகு அப்போ வந்து எல்லாரு விரும்பி சாப்ட்டாங்க அந்த ராலு அதுக்கப்புறமா திரும்ப ஒரு நாள் நானே செஞ்சே எங்க அம்மா ஹெல்ப் இல்லாம
ம் ம்
அப்போ கொஞ்ச வந்து என்ன சொ என்ன சொல்றது ரைஸ் வந்துட்டும் கொஞ்சம் குக் ஆகுற குக் ஆகல இன்னும் கொஞ்சம் குக்கா ஆயிருந்த இருந்திருக்கலான்னு சொல்லி எல்லாரும் சஜஷன் சொன்னாங்க தோழி ஆனா நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து யூடியூப்ல எவ்ளோ பாத்து பண்ணா கூட நம்ம அம்மா சொல்லி் குடுத்த பக்குவம் வந்து அது என்ன சொல்றது சாவரது வரைக்கும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் தோழி நம்ம மறக்கவே மாட்டோம் அது மட்டும் நம்ம யூடியூப்லாது ரொம்ப வீடியோஸ் பாக்குறோ அதுல வந்து நம்ம ஒண்ணு செஞ்சு பாத்தா கூட நம்மளுக்கு அவங்கள் சொல்ற ஸ்டெப்ஸ்ல்லா ரொம்ப லாங் லாங்கா இருக்கு
ம்
நம்ம வந்து மறந்துர்றோ ஒரு தடவ நம் பண்ணா கூட திரும்ப நம்ம பண்ணுன்னா நம்ம திரும்ப அந்த வீடியோவ பாத்து தா பண்றோ தோழி இப்ப எங்க அம்மா சொல்லி் குடுத்தா அது அது வந்து உங்களுக்கு மண்டைல அப்டியே ஃபிக்ஸ் ஆயிடும் தோழி நம்ம மறக்கவே மறக்க மாட்டோ
ஆமா ஏன்னா அவங்க வந்து நம்ம கூடே நின்னு எப்டி பண்ற ஏது பண்ற அது ஒரு கிண்டல் கேலி எல்லாமே இருக்கும் ஓ இதுல நம்ம அன்னைக்கு உப்பு வந்து அதிகமா போட்டத அன்னைக்கு அம்மா திட்டனாங்கல்ல இதுல வந்து நம்ம அளவா போடணும் அப்டின்னு சொல்லிட்டு விஷயமும் நம்மளுக்கு வந்து அதுல ஞாபகம்
ஞாபகம் வந்துட்டே இருக்கும் ஆமா தோழி அவங்க பக்கத்துலே நின்றுட்டு நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம எப்போ அது குக் பண்ணா கூட நம்ம யோசிப்போ அம்மா இப்டி சொல்லிருக்காங்க இப்டி கிண்ட சொல்லிருக்காங்க இவ்வள நேரோ விடணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல் சொல்லி நம்ம ஞாபகத்துல வந்துட்டே இருக்க
ம் ஆமா எனக்கு வந்து அந்த இட்லி மாவு அரைக்கிறதுமே வந்து எனக்கு அதுவுமே அளவு எதுமே தெரியாது ஆனா அதுமே வந்து இந்த இது இந்த அளவு இப்டி இப்டி போடணுன்னு சொல்லும் போதுதா ஓ நா என்ன நெனைச்சேன்னா வெறும் அரிசி, உளுந்து போட்டா அரிச்சா அது வந்து கலந்து உப்பு போட்டு கலந்துட்டா அது இட்லி மாவு ரெடி அப்பிடினு நெனச்சே அதுக்கப்றோ நா ஒரு அப்பறோ வந்து எனக்கு வந்து உட்காந்து கத்து குடுத்தாங்க இப்டிதா அரைக்க க்கணும் அப்டின்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து ந்து உளுந்து எந்த பதத்துக்கு அரைக்கனும் அரிசி எந்த இதுக்கு அரைக்கும் அரிசில்லா நொர நொரன்னு இருக்க கூடாது அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நைசா சுத்த விட்டாதா இந்த மாரி இட்லி பந்து மாரி ஆ ஆ வரும் அப்டின்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கல்லா வந்து அவங்க ஆ கத்து குடுப்பாங்க நறைய விஷயங்கள் இப்போ அந்த கிரைண்டர் சூடாகாம இருக்க அந்த ஐஸ் கட்டி போட சொல்லுவாங்க ங்க அதெல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கத்துருப்போ அதுவுமே நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு ஏதோ ஒரு எடத்துல அவங்க சொன்னது வந்து பயன்படுத்துவோ அந்த மாரி விஷயங்கல்லா நம்மளுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள வகையில இருக்கும் அப்டின்னாங்க
நிச்சயமாக தோழி நீங்க கரெக்டா சொன்னீங்க தோழி இப்போ அவங்க சொல்ற நம்மளுக்கு டிப்ஸ்ல்லா நம்ம அவங்க கத்து குடுக்கற டிப்ஸ் நம்மளுக்கு வந்து நல்ல ஞாபகத்துல இருக்கும் தோழி அவுங்க சின்ன சின்ன ஒரு என்ன திங்ஸ்ஸு நம்ம கத்துக்கிட்டாலு அதுல வந்து அவுங்களுக்கு பக்குவோ இருக்கு இதெல்லா பண்ணா இதுலா இப்டி வரு சொல்லி அவங்க பண்ற டைம்ல நம்மளுக்கு எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிட்டே இருப் பாங்க ஒரு தடவைக்கு பத்து தடவ சொல்லிட்டே இருப்பாங்க நீ கவனிச்சியா நீ கேட்டியான் சொல்லி அவங்க கிட்ட எங்க கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க அதனாலயே நா அத மறக்கவே மாட்டோ அது நல்லா ஞாபகோ இருக்கு அப்டி நாம திரும்ப அது பண்ணி பாத்தா அதுல சின்ன மிஸ்டேக் ஆனாலு கூட அவுங்க திருத்துற மாதிரி அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க அவுங்ககிட்ட எல்லாருக்கு பேக்கப் பிளான் இருக்கு
ஆமா ஆமா
அதுலா நம்ம பாக்க முடியு ஆமா
ஆமா ம் இப்ப உப்பு அதிகமா போயிடுச்சின்னா அதுக்கு அந்த உருளக்கெழங்கு போட்டின்னா அந்த உப்பெல்லா ஈர்த் துரு அந்த மாதிரில்லா காரோ அதிகமா போச்சின்னா ஆ அந்த சரிசமமா அந்த அளவுக்கு கொஞ்சோ உப்பு கொஞ்சோ போட்டினா அது காரம் சரியா போயிடு இந்த மாரி ஒரு சில விஷயங்கல்லா சொல்லும் போதுதா நம்ம அத கத்துக்குறோ நெறையாவே அப்டின்னு சொல்லலா நெறைய விஷயங்கள் அந்த உணவு அப்டின்னு எடுத்துக்கிட்டோ அப்டின்னா நம்ம வந்து இன்னு எல்லா சொல்ல போனீங்கன்னா அம்மாவ விட பாட்டி வந்து இன்னு சூப்பரா சமைப்பாங்க அவுங்களுக்குல்லா கை பக்குவம் வந்து சொல்லவே வேண்டா அந்த அளவுக்கு
ஆமா தோழி அவங்க ஒண்ணு ஆ ம் அவுங்ககிட்ட அப்டியே கை பக்கத்துலயே அளவு இருக்கு எங்க அம்மா அம்மாக்காவது கொஞ்ச பாத்து பாத்து பண்ணுவாங்க அவுங்களுக்கு அப்டியே அவுங்க எடுத்து போட கண்ணு மூடிய எடுத்து போட்ருவாங்க அவுங்க இதுக்கு இதுக்கு எவ்ளோவ்ளோ தேவன்னு சொல்லி அவுங்க அசால்ட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா அது அந்த சாப் பாடு அவ்ளோ டேஸ்டா வரு அவுங்க
ம் ஆமா இப்போ எங்க பாட்டில்லா வந்து எல்லாத்துலயு வந்து ரொ நல்லா பண்ணுவாங்க எனக்கு குறிப்பா அவுங்ககிட்ட எது புடிக்கு அப்டின்னா ஊறுகா செய்யறது வந்து அது வந்து சூப்பரா பண்ணுவாங்க அது அழகா ஊற வச்சி எவ்ளோ நாளு எப்டி ஊற வைக்கனு அது க கரெக்டா குலிக்கி விட்றது நம்ம ஒரு நாள் வந்து குலிக்கி வுடுவோ உப்புல ஊற உட்றதுனால ஒரு நாள் நம்ம மறந்துருவோ அப்டியே விட் ருவோ அது பூர்ண பூத்து ஒரு மாரி ஆய்டு ஆனா அவுங்க அப்டி கெடையாது கரெக்ட் டா அவுங்க குளிச்சாங்கன்னா கரெக்டா எது எது பண்ணனு குலுக்கி வைக்கணு மொதல்ல நம்ம எந்த படாத அப்டின்னு அத குலுக்கி வைப்பாங்க அப்பறோ அதுக்கு என்னென்ன தேவையோ காய வைக் கிறதுல இருந்து எல்லா பண்ணி அந்த மோர் மொளகாலேந்து எல்லாமே வந்து ஆ பண்ணி பேக் பண்ணி இப்ப வரைக்கு எங்க பாட்டி வந்து அது குடுத்துட்ருக்காங்க உண்மையாவே அவுங்ளோட அந்த கை பக்குவோ அப்டிங்கிறது வந்து ஆ ரொம்ப ஒரு நம்மல்லா வந்து அவுங்க இருக்கிற வரைக்கு அ அவுங்க எல்லா என்ன செஞ்சி குடுக்குறாங்ளோ அத வந்து நம்ம சாப்ட்டோ அப்டின்னா அது வந்து நம்ளுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி அப்டின்னே
ஆமா கண்டிப்பா தோழி நீங்க இப்ப பேசினதுலயே ஒங்ககிட்ட நா ரொம்ப ஆ சந்தோஷமா ஃபீல் பண்றே தோழி நம்ம மீண்டு பேசலா தோழி நன்றி வணக்கம் தோழி
தோழி